ஹலோ ஹலோ எப்டிப்பாருக்க நல்லாருக்கியா
நல்லாருக்கே நீ நல்லாருக்கியா
ஆ தம்பி பாப்பாலா ஸ்கூல் போய்ட்டு வன்ட்டாங்ளா
எல்லாரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ம் வ வர த்துக்கு மூன்ர மணி ஆகு அவ வந்தோன்னே என்ன பண்லா என்ன ஸ்நக்ஸ் குடுக்லா அப்டினு யோஸ்ச்சுட்டு இருக்கே
காலைல டிஃபன் என்ன பண்ண
டிஃபன் இன்னைக்கி என்ன பண்ணே சப்பாத்தி சன்னா மசாலா
ஆ
சப்பாத்தி ச லன்ச்சு வெஜிடபிள் ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி குடுத்து உட்ட அதயே நாங்ளு சாப்ட்டாச்சு
ம் நானு காலல சாண்ட்விச் மாரி பண்ணி குடுத்தே சேரி ம் மத்தியானத்துக்கு வந் து கீர வாங்கிட்டு வந்தே தண்டு கீர தண்டுக்கீர வாங்கிட்டு வந்து கடஞ்சிட்டு வாழக்கா வறுவல் பண்ணி குடுத்து உட்டுட்ட இனி சாய்ந்ரோ டைம் ஆயிடுச்சா கீழ புதுசா ஒரு கட தெறந்துருக்காங்க இப்ப எங்க வீட்டுக்கு கீழ
சேர் சேர் சேர் சேர் சேரி
அ அதனால ஃப்ரெஷ்ஷா கெடைக்கிது
ஆமா பசங்களுக்குதே இப்ப பேலன்ஸ் டயட்டா குடுக்கணுன் சொல்றாங்களே பைபரா புரோட்டீனா நம்ம காலத்துல எல்லா அதுலா இருந்துச்சா என்ன பைபர் குடுக்கணு ப்ரோட்டீன் குடுக்கணு ம் அவங்க பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ இருக் கோ அவ்ளோ வெய்ட்டுக்கு தகுந்தாப்ல நம்ம அத்தன க்ரம் ப்ரோட்டீன் குடுக்கணுமா
ஆமா செரிதா இப்ப அதுதா சாய்ந்தரோ ஆச்சுல்ல இனி ஸ்நக்ஸ் என்ன குடுக்கலான் யோஸ்ச்சிட்டு இருக்க எதாவது ஒரு ஐடியா சொல்லு ஸ்நக்சு
ஸ்நக்ஸ் என்ன ஐடியா நா இன்னிக்கி வந்து மேங்கோ போட்டு பேன் கேக் பண்ணலான் இருக்கே ஹெல்தி பேன் கேக் கேக் ஹெல்தி வெர்ஷன் ஆப் பேன் கேக் அப்டி அந்த மாதிரி பண்ணலா அப்டின்ருக்கே சத்தான மாம்பழம் மட்டு வச்சுல சத்தான பேன் கேக்கு ம் எப்டின்னா கோதும மாவு அ முட்ட ம் மாம்பழம் அ கொஞ்சோ டேஸ்டுக்கு அதோட ஒரு வாழப்பழமு சேத்துக்கலா இப்ப இப்ப இந்த சீசன்ல கெடைக்கிறது நமக்கு மாம்பழம் தானே மாம்பழோ நெறையா கெடைக்கு அதனால மாம்பழோ கொஞ்சோ அதிகமாக சேத்து ஸ்வீட்டு போடாம நெறையா போடணு அப்ப தா அந்த ஸ்வீட்னஸ்ஸ எடுக்கு ஸ்வீட்னஸ் நெறையா குடுக்கு உனக்கு இது இனிப்பு சுவை வந்து நெறையா குடுக்கு ம் சக்கர வேண்டா அப்டி ரொம்பா தேவப்பட் ட்டா நாட்டு சக்கர ஒரு ஸ்பூன் போட்டுக்கலா
ஓ இப்ப எப்படி பழத்த மிக்சியில அடிச்சுக்கணுமா
அ பழங்கள் ரெண்டையு தனியா மிக்சில அடிச்சுக்கணு எடுத்
ம் என்ன என்ன ரெண்டு பழம் மாம்பழம் மட்டுதான சொன்ன
மாம்பழோ வாழப்பழோ சொன்னேல
ஓ வாழப்பழம் இதுல போண்ணுமா மாம்பழோ என்ன இது நெறைய ஒரு வெரைட்டி இருக்குல்ல
இங்கிட்டு கெடைக்கிறதெல்லா இங்கிட்டு கெடைக்கல எங்கிட்டு ஒருட்டி இங்குட்டு ஒரு வெரைட்டி கெடைக்க
இல்ல இங்க வந் ம் இங்க வந்து ம் இங்க வந்து பங்கனப்பள்ளி ரூமேனியா அப்டின் சொல்லி நெறையா விக்கிறாங்க அப்டின்டு அதுதா செந்தூரம் அப்டின்
இப்ப இருக்கும்போது பாத்தீனா அங்க வந்து இமாம் பசந்தன்னு ஒரு மாம்பழோ கடச்சிச்சு அவ்ளோ ஒரு டேஸ்ட்டு இமாம் பசந்து ஆ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ வாங்கி சாப்டோம் நம்ம நேட்டிவ்ல இருக்கும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துசு இமாம் பசந்து மாம்பழம் இங்க வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு
எப்படி கிடச்சது உனக்கு அந்த மாம்பழம் யாரு குடுத்தா
கடைலே வித்துச்சுப்பா அங்க எங்க வீடு இருக்கற ஏரியா தெரியும்ல எங்க வீடு இருக்க ஏரியா தெரியும்ல அங்க ஏரியால மெயின் ஏரியா நம்ம பிராஜெக்ட் பண்ணும் போது இருந்தோம் தெரியுமா
ஆமாம்மா
அந்த ஏரியாவுக்கு பக்கம் முன்னாடி வர ஏரியா நம்ம ஊர்ல இருந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒரு ஏரியாவுக்கு வருவோம்ல அந்த ஏரிய யால நிறையாவே கிடச்சுது டெய்லியும் கிடச்சுது டெய்லியும் வாங்கனோம் அந்த இமாம்
ஓ ஏன்னா இதெல்லாம் ரேர் வெரைட்டி எல்லாம் இடத்துலயும்
நான் அதை பீல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வருஷம் போக முடியலயே சம்மர் ஹாலிடேசுக்கு கோடை விடுமுறைக்கு வந்து நேட்டிவுக்கு போக முடியலயன்னு ரொம்ப பீல் பண்ணிட்டு இருந்தேன் இங்க வந்து மல்லிகான்னு ஒரு மாம்பழம் கெடைக்கும் அந்த மாம்பழ நல்ல இனிப்பா இருக்கு அதுல ரெண்டு மாம்பழ சேத்துக்குவ
தா இங்க பங்கனபள்ளி கிடைக்குது அங்க அதுவும் நல்லா இருக்கு ரூமேனி
பங்கன பள்ளி நல்லா இருக்கு ம் பங்கன பள்ளியு நல்லாருக்கு அந்த ரெண்டு மாம்பழத்த சேத்துக்கணு அப்பற ஆ பங்கனபள்ளி சேத்துக்கலா மோரிஸ் பழ ஒண்ணு பத கொஞ்ச பெருசா நல்லா சுவீட்னசா இருக்கு இனிப்பு சுவ தோட நல்லா இருக்கு மோரிஸ் பண்ணோ அத சேத்துக்கிட்டு
என்ட வீட்லயே கற்பூர வல்லி இருக்கு
ஆ இருக்குல்ல அப்ப அதயு சேத்துக்கலா அதுவு நல்ல சுவீட்டா இருக்கு
ம்
நல்ல சு
இது ஊருக்கு போயிருந்தேன்ல லீவுக்கு சம்மருக்கு ஊருக்கு போயிருந்தேன்ல அப்ப இப்ப அம்மா வீட்ல வாழ மர இருக்கு அங்கிருந்து குடுத்து விட்ருந்தாங்க ம் ஒரு சீப்பூ குடுத்து விட்ருந்தாங்க சரி அத யூஸ் பண்ணிக்கலால வீட்ல பழுத்துருச்சி எல்லா ஒரே டைம்ல அட்ட டைம்ல பழுத்துருச்சி
சூப்பரா யூஸ் பண்ணிக்கலா அத ரெண்டையு போட்டு நல்லா மிக்சியில பிளண்ட் பன்னிரு பிளண்ட் பன்னி டு சைட்ல ஒரு கிண்ணத்துல வச்சிக்க அப்பற இந்த சுவீட் ட்டுக்கு நல்ல ஒரு பெரிய கப்ல ஒரு கப்பு கோதும மாவு போடலா
ம்
போட்டுட்டு தேவப்பட்டா ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கர ரெண்டு முட்ட
ஹனி ஊத்திக்கலாமா சப்போஸ் நாட்டு சக்கர போடுறக்கு ஐடியா இல்லின்னா
நீ அப்டி சேக்காம உள்ள ஹனிய சேக்கா ம்ம எல்லா மிக்ஸ் பண்ணி பிளண்ட் பண்ணி கெட் இதெல்லா அரச்சிட்டு சேத்துப்பாரு கெட்டிய இருந்துச்சுனா ஒரு -ஒரு எவ்ளோ தேவப்படுதோ கொல கொலப்புக்கு தோச மாவு பதத்துக்கு பால் சேத்துக்க
முட்ட எத்தன முட்ட போடணு பச்சயா தான ஊத்தணு
பச்சயாதா ஊத்தணு இல்ல ஒனக்கு கவுச்சு வாட பிடிக்காது அப்டின்னா ஒரு முட்ட ஊத்திக்க எ பசங்களுக்கு நா டெய்லியுமே குடுத்துப் பழகுனதுனால அது சாப்டுதுங்க அப்டி உன அவ பையனுக்கு கவுச்சி வாட பிடிக்காதுனா ரெண்டு ஏலக்கா சேத்துக்க
ஓ ஏலக்கா சேர்க்கலா ம்
அ கேக் டேஸ்ட் வரு அப்டியே இது எல்லாத்தையு போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிட்டு அ கோதுமை மாவுல ஊ இது தோசைகல்ல ஊத்திட்டு மூடி வச்சிடு
ம்
மூடி வெச்சீனா அழகா பஃப் பஃப் ஃபிளபியா வெந்து வரு
அது கனமா தோசை ஊத்துற மாரி தானே வரு நீ சொல்றத பாத்தா ஊத்தப்ப
ய்யணு குட்டி குட்டி ஊத்தாப்பமா ஊத்திவிக்கணு ஒரு பெரிய கப்பு மா காம்புல ரெண்டுன்னா ஒரு பெரிய கப்புல கோதும் மாவு
பெரிய கப்பனா ஒரு கால் கிலோ இருக்கிற மாதிரி போட்ணுமா
எரநூறு கிராம் இருக்கிற மாரி போடு கால் கிலோ வேண்டா எரநூறு கிராம் இருக்கிற மாரி போடு ஆமா நா எரநூறு கிராம் கப்புல ஒரு கப்பு ஒரு டம்ளர் போட்டா நல்லா இருக்கு நல்லா ஃபிளபி ஃபிளபியா இருக்கு
இல்ல நம்ம அரிசி ஊற வைக்கிறோல்ல
ம் ஆ அந்த அலாக்ல சின்ன அலாக் இருக்கும்ல சின்ன அலாக்கு இருக்கு அந்த அலாக்ல ஒரு முக் உ அந்த தல தட்டிட்டு போடு
ம் சரி சரி அதுல ஒரு ஆளாக்கு ரெண்டு மாம்பழம் ஒரு முட்டை ஏலக்காய் இதெல்லா அடி அடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டா
கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்க உனக்கு மூடி போட்டு அது வேகாத மாதிரி இருந்துச்சினா திருப்பி போட்டு கூட வேக வச்சுட்டு ஆ எடுத்துட்டு நல்லா ஹனி எடு து நல்லா அது மேல நல்லா ஊத்தி உட்டுட்டு குடு அப்படி கேக் மாரி கட் பண்ணி அடுக்க இப்படி வரிசையை அடுக்கி வச்சுனுச்சு நல்லா இருக்கும் அப்படியே கேக் மாரி கட் பண்ணி் குடு
சரி சரி
நல்லா இருக்கும் சாப்ட
சரி அப்பா ஓ நானும் ட்ரை பண்றே இந்த மாம்பழம் இல்ல
நீ இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு எங்க ஹஸ்பண்டோட பர்த்டே அதனால இந்த இதை செஞ்சு கட் பண்ண சொல்லாமா வெயிட் ப
ஓகே ஓகே அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லு
சரி சொல்றே சொல்றே
ம் சரி வேற என்ன ஸ்பெஷல்ல பிறந்த நாளக்கு
வேற ஒண்ணும் பெருசா பண்ல காலே கோவில்க்கு போயிட்டு வந்தாச்சு
ம்
ம் காலயில கோயிலு போயிட்டு சாமி சாமியை கும்ட்டு வந்தாச்சு பொண்ணு அவறம் இப்ப இங்க வெளில போய் இருக்காங்க வந்தா தான் தெரியும் ஆமா ஐயோ அது போட்டு டார்ச்சர் பண்ணுது போர் அடிக்குது து போர் அடிக்குது போர் அடிக்குது
அமா சின்ன குழந்தைங்கலா வெளியில கூட்டிட்டு போனாதான் புடிக்கு நீங்கள் சம்மருக்கும் எங்கேயும் போகலை ல
இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லா போச்சு ஆமா எங்கேயும் போகல அதனால வெள கூட்டி போயிருக்காங்க எங்க வீட்டுக்கு எயத்தாப்புல ஒரு பெரிய ரோஸ் செடி இருக்கு செடி ஃபுல்லா பூவா இருக்கு அத வச்சு அத வச்சி என்ன பண்றது அதை வச்சு ஏதாவது ஒரு மெனு பண்லாமா யோசிட்டு இருக்கே
பன்னீர் ரோஸ் மாரி இருந்துச்சுன்னா நீ இதுலே பண்ணலா ரோஸ் மில்க் மாரி ஏதாவது பண்லா பன்னீர் ரோஸா
பன்னீர் ரோஸ் தான் நம்ம நாட் ரோஸ்னு சொல்லுவாங்கள பன்னீர் ரோஸ்னா அந்த லைட் கலர்ல இருக்கும் தெரியுமா அந்த ரோஸ் கடையாது
ஆ ஆமா நார்மலா எல்லா பூக்கடையிலயும் கெடைக்கிமே அந்த மாரி ரோஜா ம் பண்ணலா அதுலே தான் நறைய பண்றாங்கள்ல
செடி ஃபுல்லா பூவா இருக்கு அதுக்கு பக்கத்துல அவக்கோடாட்ரி இருக்கு அது ஃபுல்லா மரம் அவ கோடாவாருக்கு அத பறிச்சு ஒரு நாள் மிக்ஸ் மில்க்ஷேக் போட்டு குடுக்கணு அந்த வீட்ல முதல்ல ஆள் குடி இருந்தாங்க ஆ பட்டர்ஃப்ரூட் ரொம்ப நல்லது அந்த வீட்ல முதல்ல குடி இருந்தாங்க இப்ப அந்த வீட்ட காலி பண்ணி போயிட்டாங்க நானே ராஜா நானே மந்திரிங்கிற ம்மாதிரி நான் தான் ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துட்ருக்கேன் வண்ணி
அப்புறம் என்னா நீ டெய்லியும் இப்ப ட்ரை பண்லா
அவங்க வீட்ல கருவேப்ள மரம் இருக்கு அங்க வந்து கருவேப்ள பறிச்சுட்டு வந்து நல்லா சமை நல்ல அது ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்றாங்கப்பா இந்த ஊர் நல்லத சொல்றாங்க அந்த கருகப்ள மரத்த பார்த்து இது வந்து செங்காம்புத் தல அப்டிங்கிறாங்க நீ நல்லா உத்து பாத்தீனா அதோட காம்பு மட்டு செகப்பு கலர்ல இருக்கு எல பச்ச கலர்ல இருக்குப்பா நம்ம சமையல்ல யூஸ் பண்ணம்னா அவளோ அந்த மாரி ஒரு ஸ்மெல்லா இருக்கு சூப் சூப்பரா இருக்குகூ ம் அந்த கருகப்லையோட பிளேவர் வந்து நல்லா தெரியுது
நானு கடைக்கு போய்ட்டு மாம்பழ வாங்கிட்டு வந்து ட்ரை பண்றே
ம் நீ ட்ரை பண்ணி பாரு கேக் பண்ணிப்பாரு சூப்பராருக்கு ஆமா அந்த மாதிரி கருகப்பில ஓகே அடுத்த கால்ல பேசுவோ ஓகே ம் ம் நா கால் பண்ணட்றே
ஆ சரி
ம்